ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
என்ன பண்றீங்க சாப்ட் டீங்ளா
இல்ல
ஏங்க
சும்மாதா
சேர் சே
நீங்க
நா நா ஒரு சொல்றே பாருங்க
என்னத்த சொல்றீங்க
தோச தோச பத்தி சொல்றே நா ஒரு நாள் ஒரு மிஸ்டக் பண்ணே அது சொல்றே நா எதுமே சாப்பல்ல
எதுக்கு
எனக்கு பிடிக்கல எதுமே சாப்ட
அப்படியா சரி சரி இப்ப சொல்லுங்க
நா ஒரு நாள் தோச போட்டனா பெப்பர் தோச மாரி
எத்தன் நாளைக்கு முன்னாடி இருக்கு
ம் டூ வீக்கு
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியா செரி
ம் அப்புறமா வந்து அதுல ரெண்டு முட்ட ஒடச்சு போட்டு அ டெமட் ட்டோ சாஸ்சு அப்பறமா மயானஸ் கொஞ்சோ அப்பறமா பீட்சா சாஸ் கொஞ்ச போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல அதுல இல்லல்லங்க வெளியிருந்துதா அதுல போ ட்டு சீஸ் கொஞ்ச போட்டு எங்க வீட்ல சிக்கன் இருந்துச்சு அது கொஞ்சோ போட்டு ஈரோ டெக்கரேஷன் பண்ணி நா திருப்பி போட்டேன் பாருங்க
ஒட்டிக்கிச்சா
ம்ச் ஃபிரஸ்ட்டு தோசையே வர்லங்க
அப்பிடியா
தோச கீழ பெப்பர் மாதிரி போட்டேன்னா அது புடிச்சுக்குச்சு நா தடவுறே தடவு
பேப்பர்
செரியா அப்புறமா இல்லா திருப்பு போட்டேன் செரி தி எதாச்சு வரட்டும்னு சொல்லி திருப்பி போட்டு எடுத் இருக்குறே ரெண்டு பதியா உடிஞ்சிச்சு அப்புறமா அந்த சீஸ் எல்லாயில்ல சீஸ் மாரியே இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப கூட நா சாப்பிட்டேன் அது பண்ணேன்னு சொல்லி இன்னொரு வாட்டி பண்ணேன் அப்ப நல்லா வந்துச்சு ஏன்னா கொஞ்சோ ம்ச் திக்கா போட்டே தோச அப்ப வந்துச்சு அப்புறமா வந்து எங்க அக்கா பசங்க எல்லா இல்ல பொம்ம தோச போட்டு தாங்க யூடியூப்ல எல்லாம பாக்குறாங்கள அப்போ சொல்லுவாங்க நா என்ன பண்ணே தெரியுமா சின்ன ஒரு தோச போட்டு இன்னொரு பெரிய தோச போட்டு அப்புறமா என்ன பண்ணுவே கா ஆ காது வச்சிருப்பே ரெண் டு ரெண்டு இதுக்கும் காது வச்சு கை கால் எல்லா வச் செரி பண்ணி தரவேன் நல்லா இருக்கு அது
ம்
இட்லியு என தெர்மா பண்ணுவே பீட்ரூட் இருக்குல அதோட சாறு இருக்குல்ல அது சேத்தருவேன் சேத்தி இட்லி போட்டு
ஃபுட்டு அது எப்டி எடுப்பீங்க
அதாங்க தோச மாவுல பீட்ரூட் இருக்குல்ல அது மிக்ஸல போட்டு சாறு எடுத்துட்டு அதுல கலக்கி விட்டுட்டு
இதேயு மிக்சியில போட்டு அடிக்கணுமா
இல்லங்க தோச மாவு தனியா இருக்குமா பீட்ரூட் மட் டு ஒண்ணு எடுத்து நம் பீட்ரூட்டு் வந்து எடு த்து சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி ஜார்ல போட்டு அத அரச்சிட்டு அதோட சாறு மட்டு எடுத்துட்டு அது மாவுல கலந்துட்டு என்னா பாருவேன் இட்லி உ குண்டான்ல போடுவேன் போட்டு என்ன பண்ணுவே இது இருக்கும்ல கடுகு கடுகு ரெண்டு வச்சிருப்பேன் கண்ணு மாரி வச்சிருப்பேன்
ரெண்டே ரெண்டு போதும்மா
கடுகு ரெண்டே ரெண்டு கடுகு கண்ணு மாரி வைப்பே
செரி செரி
அது மாரி வச்சு அப்பறமா வந்து என்ன தெர்மா பண்ணுவேன் அதுக்கு மூக்கு மாரி கொஞ்சோ ம்ச் அது குச்சி வச்சு கொஞ்சோ இட்லி வந்து உள்ள தள்ளுற மாரி பண்ணுவே அதுக்கா ஆ
கையால எப்டி தள்ளுவீங்க அது
அது எப்டித்தெர்மா குச்சி குச்சி இருக்குல்ல குச்சி அதெ எடுத்து
குச்சி தெரியூ எந்த குச்சி எடுப்பீங்க அத சொல்லுங்க
எதுவுமே இல்ல நீங்களோ சொல்லுங்க
சொல்லுங்க கண்டியூ பண்ணுங்க டவுட் தானே கேக்குறே இல்ல நா தொடப்பக்கட்டயில வரும்ல அந்த குச்சின் நெனைச்சு கேட்டே அதானால தா கேட்டே நீங்க அதுக்கு தனியா வச்சிருப்பீங்களான்னு கேட்டே குச்சிய
செரிங்க நல்லத் நல்லா படியா கேட்டு முட்ச்சுட்டீங்களா
ஆ செரி நீங்க சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்பறோ என்னாப்
இல்லங்க வேண்டா சொல்லுங்க
அப்டியா செரிங்க
ம்
உங்க வீட்ல பூனெல்லா இருக்கா
இல்ல
எதுக்கு
எதுக்குன்னா இல்ல
வளக்க மாட்டீங்களா
ம் ஹூம் வளக்க மாட்டோ
செரி செரி செரிங் எதுக்கு வெளக்க மாட்டீங்க புடிக்காதா
சும்மாதா புடிக்கூ ஆனா வளர்க்க மாட்டோ
ம் நீங்க பூனய கையில எத்துருக்கீங்களா
ஆ எட்த்து விளாண்டுட்டு தூக்கி கொஞ்சி
ம் செரி செரி குனா ரொம்ப புடிக்குமா உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப புடிக்கூ அது யாருக்கு தா புடிக்காது பூனென்னா எல்லாருக்கூ புடிக்கூ
நாங்க ஒரு இந்த ஒருத்தெ ன்னா சொல்றது ஒரு ஒருத்தவங்க வந்து அப்டியே தொரத்திடுவாங்க அதனால தா கேட்டே புடிக்காம
அந்த மாதிரி எல்லா நா பண்ண மாட்டே வந்தா சோறு போடுவே
ம் ஹூம் செரிங்க செரிங்க
ம்
ம்
என்ன தூக்க வருதா உங்களுக்கு கொட்டாயி ரொம்ப பெருசா இருக்கு ம் என்ன டயர்ட ஆயிட்ச்சா என்ன வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா
ஆமாங் வேலைக்கு போய் வரல்ல டயர்ட் ஆயிடுச்சுல்லா ஆமாங்க ஃபுல்லா டயீட் டுங்க ரெஸ்டே இல்ல என்ன பண்றது ம் ரெஸ்டே இல்லங்க
இன்னிக்கு எத்தன மணிக்கு தூங்கி எத்தன மணிக்கி எழுந்துருச்சுங்க
இன்னிக்கு வந்து மூண் மணியா மூண் மணிக்கு தூங்கிட்டு ஒரு பத்து மணிக்கா எந்திருச்சோ
செரி செரி நா எந்திருச்சிட்டேன் செவன் பிஃப்டிக்கு எல்லா ஏழு அம்பது எத்தன மணிக்கு தூங்கணுனா ஒன்னு ஒன்னு முப்பத்தி அஞ்சு
அப்படியா செரி செரி ன்னா சேமாதா
ஏழு அம்பத்துக்கு ஏய்ஞ்சுட்டே
அதா நா நா உங்களுக்கப்பறோ ஒரு மணி நேரத்துக்கு அப்றொ தூங்குன அதுனால எக்ஸ்டாவா தூங்கிருக்கெ நீங்க ஒரு மணி நேர முன்னாடி துங்கிறிகீங்க எட்டு மணிக்கு எழிஞ்சிருக்கீங்க
ஆமா
ம்
இப்போல்லா ரொம்ப விடுக்கா ஆ என்ன தெரியுமா பண்றனா தூங்கிட்ற நைட்டு தூங்கிட்டு
ம்
பொக்குன்னு நா எந்திரிக்கிற அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏ ஏழ்ர மணிக்கு ஏழு மணிக்கு வா க்கிங்தா டே புல்லா எனக்கு அதில்ல அப்பொ ப்போ எந்திருக்கிற அப்போப்பொ எந்திருக்கிற படுக்குற தூக்கமே வர்ல வண்டி சத்தல்லா வருதா ஹால்லதா தூங்வொ வண்டி சத்தோ
ம்
அந்த மாரில்லா இருக்கா டிஸ்டபன்ஸார்க்கு தூங்கவே முடில்ல
ம் செரிங்க செரிங்க போக போக சரி செரியாய்ரு அதெல்லா ஒன்னில்ல சரியா
அப்படியாங்க பெரிய மனுஷா செரி
ஆமாங்க பெரிய மனுஷந்தா சொன்னா கேக்கணு
அதா சரின் சொன்ன
என்ன சாப்பிட்டீங்க காலீல காலீல என்ன சாப்டிங்க
நா காலைல எதுமே சாப்பிட்ல பீட்ரூட் ஜூஸ் குடிச்ச அப்புறமா வந்து எங்கம்மா சேமியா ஒரு பாக்கெட் போட்டு செஞ்சாங்க அது பாதி சாப்ட
ம்
கொஞ்சமா சாப்ட அப்புறமா வந்து
ம்
அவ்ளோதாங்க எதெது சாப்பல்ல அப்றமா மாதியானொ எனக்கு ரொம்ப லேட் டாயிச்சு மத்தியானொ சாப்பாட்டுக்கு ஏன்னா துணி பொட்டு கழுவிட்டிருந்த ஏ தம்பி வேற வெ என் தம்பி வேற யோசிச்சு யோசிச்சு போட்றா ஒன்னொன்னா ஒன்னொன்னா அதெல்லா பண்ணிட்டு நெறைய இது இருந்துச்சு வேல மிச்சதெல்லாம் பண்ணிட்டு சாப்டனா எனக்கு லேட்டா சாப்ட்டா சாப்ப சாப்ட மாரியே ருக்காது வயிறு வந்து ஃபுல்லா இருக்குற மாரி இருக்குமா முடியல எப்படி
செரிங்க உம்
அப்றமாதா எங்கக்கா எங்கம்மா சொன்னாங்க இப்போ சீக்கிரமா வந்து சாப்பிட்டுடு சொல்லி கொஞ்சமா சாப்ட்டே நைட்ல சாப்பாடு எத சாப்ட முடியல என்னால
ம் சரி வீடுங்க எதுக்கு சாப்பிட்றீங்க அப்ப நா கஷ்டப்பட்டு
எங்க அம்மா சாப்பலன்னா திட்டுவாங்க
அப்பனா நீங்க திட்டு வாங்குறீங்க சாப்புங்க
அதான் சாப்ட்றன் சொல்லிறேங்
அதா நானு சொல்ற போய் சாப்டுட்டுங்க
சாப்டேமா சாப்ட்ட
சரி சரி
உம்
உம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடுல்ல இது புடிச்சா
ஒங்களுக்கு காது கேக்குமா நல்லா
கேக்குது உங்களுக்கு என்ன புடி குனு கேட்ட எது குடுத்தானு நெறைய சாப் வ ஃபுட்டுல இது குடுத்தா நா அய்யலோ சாப்ட்டு காலி பண்ணிடுவ அப்டின்னா நா சொல்லுவீங்க
அம்மா அப்படியெல்லா எதும் இல்லபா
பானிபூரி குடுத்தா சாப்ட மாட்டீங்களா
ஆஹா ரொம்ப எல்லா சாப்ட்டா எனக்கு ஆ ஆகாது
அப்படியா ஓகே சரி சரிப்பா
பஃர்ஸ்ட்டு எல்லா ஒரு பேக்கெட் தந்தாலு சாப்றமாரிதாருந்த அப்போ இப்போ பாத்தீங்கன்னா பத்து பதினைஞ்சி க்கு மேல தாண்ட முடியாது பத்துக்கு மேலயே ஃபஸ்டு தாண்
டம்மியாங்க சரிங்க சரிங்க
தாண்ட முடியாது ஃபஸ்ட்டு எல்லா ஒரு பாக்கெட் சாப்புடுவ நா அது எனக்கு இப்போ எனக்கு கம்மி தான அது பதினஞ்சு எல்லாம்
உம் சரி சரிங்க
பத்துக்கு மேலலையே தாண்ட முடில இப்போ
உம் சரி சரி சரிங்க டைம் முடின்ச்சிடுச்சி ஆ